என்ன பண்ற இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன்
அப்டியா சரி அப்டின நா உனக்கு அப்றோ அனுப்புறே உனக் உனக்கு அந்த மாரிதா எல்லா இருக்கான்னு கொஞ்சம் பாத்து சொல்லு
ஆஹ் சரி
உம் இப்ப இது மட்டு பேசினது இது கரெக்டா இருந்து சா நீ அத வச்சியா நீ அத
ஆஹ்ஹஹ ஆஹ்ஹ் நான் வைக்கல ஒவ்வொரு நேரம் அப்டித்தா ஆகும் போவமா அதுவே இதாயிரும் ஆனா வந்துட்டு இது நம்ம இது பேசிருக்கோம் நம்ம அதனால அது இது ஆகாது
சரி சரி உம்
ஆ
இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க
நானு சும்மாதா இருக்கேன்
உம் வேல எது இல்லையா இனிக்கி
இல்ல வேலைல்ல எது இல்ல மத்தியான்துக்கு வந்து டு ரசோ வைகிறேன்னு சொல்லிச்சு எங்கம்மா ஆ வந்துட்டு ஏதாச் ச்சு முட்ட சாப்பாடு அந்த மாரி செஞ்சுகுரேகேன்னு சொல்லிட்ட எனக்கு
உம்
உம் எதச்ச எதுவு குழம்புகல இருக்குதாமா அதனால அது வச்சு வெறு ரசம் மட் ட்டு வச்சுக்கிறா
உம்
ஏதோ தொட்டுக்கறக் வேண வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு நான்ட்டு நம்ம முட்ட சாப்பாடுனு நெனச் ருக்க இங்க ரெண்டு பேத்துக்கு அப்டினு சொல்லிட்டே நைட்டுக்கு தா இன்னக்கு அம்மாவ சனால எடுக்கல எது அ அப்புரோ பன்னீர் வாங்கிட்டு வந்து வச்சிருக்குது நைட்டுக்குதா செய்யணு
சேர் சேர்
ஆ
நா இன்னிக்கே எங்கத்தை வீட்டுக்கு போலா இருப் ப்பாங்கல்ல வீட்லதா இருப்பாங்க நாளைக்கெல்லா அப்டிதா நெனச்சே நா ச்சர் போலாங்க வச்சாப்ப தலைக்கு வேற என்ன வைக்கணுனு சொல் டி கால்ல எந்திரிச்சோன தலைக்கு வேற என்ன வெச்
சேர் அதுல என்ன தனியாதான போற
சேர் அப்புரோ எப் பாட்டியு வரே தான் சொல்லுவாங்க இல்ல எ பாட்டியும் வரேன்னு சொல்லுவாங்க இப்ப போனா இப்ப எ பாட்டியு வரேன்னு சொல்லுவாங்க ப்பரோ அவங்கள கூப்பிட்டே எ பாட்டி போம்போ போம்போது சும்மா போக் கூடாது அது இதுனு அது இதுனு பண்டே அவுங்ள பாத்துக்கறதுக்கு அதுக்கு ச அப்புற அங்க போயிட்டேன்னா இப்ப அங்க போறது தெரிஞ்சா அப்புற அந்த
ஆஹ் ஆஹ் பாட்டி தத்தா போகணு
ஆஹ அங்க போய் பாரு அப்படின்னு எங்கம்மா சொல்லுவாஙா இப்ப எதுக்கு இ நாளைக்கு போனா ட்ரெஸ் மட்டு வாங்கிட்டு வந்துடுங்க
உம் நாளைக்கு போனா உங்க பாட்டி வரமாட்டா
வருவாங்கதா எப்படியு எங்அத்த நாளைக்கு வேலை க்கு போயிருவாங்கல்ல அங்க போய் யார் கூட இருப்பாங்க நா போனா ட்ரெஸ் மட்டு வாங்கிட்டு வந்துருவே அப்படின்னு சொல்லிருவ
இருக்கா கேட்டுப்பாரு
என்னது ஆஹ் அது எங்க அத்தகிட்ட இருக்குந் தா நெனைக்கிறே நான தேடின எங்கிட்டயு ஃபோட்டோ இருக்கு நெனச்சுட்டு நெறைய தேடுன கெடைக்கல அது வந்துட்டு ஃபோன் பண்ணிதா கேக்கணு நா வந்து சரி ஃபோன் பண்ணி கேக்கலா எப்படி ஞாயித்துகெழம காலைல வந்து தண்ணி நல்ல ன்ன வந்துருக்கு புடிச்சு வச்சட்டு இருப்பாங்க சர் கொஞ்ச வேலையா இருப்பாங்க அப்புறமேல் கூப்பிட்க்கிலா மதிய
அதுதா பன்னென்டே ஆக போகுதுல்ல என்ட்ட பேசி சிட்டு கேட்டு பாரு அப்படி இல்லைன்னா எடு தனுப்ப சொல்லு
அத் தா எடுத்து அனுப்ப சொல்லி ட்டே நாளைக்கு வேணம் போய் பாத்துட்டு இன்னிக்கு எங்க சித்ப்பா கல்யாணத்துக் போ ட்டுட்டு போட்டு பாக்கணு அப்புறமேலு
உம் உம் சரி சரி அனுப்பு
ம் ஆனா இப்ப அந்த மாரிலா போட்டா வண்டில போம்போதுதா கொஞ்ச கஷ்டமா இருக்கு
ஆமாமா ஆனா எது பண்ண முடியாதே உம் இனி அந்த தலையில மாட்றதுல மாட்டிட்டு எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல
என்னது தலைல மாட்ற
அடிச்சிருவே வண்டி ஒட் டும் போது
ஆமாமாமா
எப்புடி போட்றது
அது கொஞ்ச கஷ்டந்தா
உம் தலைய அப்ப கலஞ்சிரு ஃபுல்லா நம்ம வேணா ஒரு சீப்பு வேணா எடுத்துட்டு போய்க்கலா
ஆமா அங்க வெளில நின்னுட்டு பண்ணிக்கலா இல்ல ப்ப உள்ள போயி
நா அது போட்டுட்டே மூஞ்சிக்கு மூஞ்சி கழுவுறது போட்ணுன் சொன்ன ல்ல அது போட்டுட்டே ஓ நேத்து போட்டுட்டே ஏனா இது வந்துச்சுல்ல காசு ஆமா இது காசு வந்துச்சுல்ல அது அக்கௌண்ட்ல போட்டாதா வந்து ட்டு இது நானூத்தம்பது இதே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து காஸ் குடுக்குற மார்ருந்தா அறுவத்தொம்பது ரூவா ஜாஸ் தி அதனால நா அக்கௌண்ட்ல மாத்தலான் நெனைச்சே நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சரி அதுக்குள்ள எனக்கே வந்தனால அதுல போட்டுவுட்டே நீங்க அப்பத வாங்கனும்
உம்
உம் உம்
காலத்துக்கோ அவ என்ன பண்ணுவா அஹ் ட்ரெஸ்ஸுக்கு
அதுவா அத்தா வந்துட் ட்டு தெக்கர குடுத்துருக்கே அந்த அக்கா வாங்கி குடுத்தாங்கல அந்த அக்கா கல்யாணத்துக்கு போரோம்ல டி அப்டி அந்த அக்காவே வாங்கி குடுத்துருக்காங்கல்ல ஒரு டிரஸ்சு
அப்படியா
உனக்கு தெரியாது
ம் ஹ் ஆ
ஆஹ் அன்னைக்கி சொன்னா அப்புறோ நானு இன்னொரு பொண்ணு அங்க போனோம்ல அப்ப பாத்தோ பாத்துட்டு நா அங்கதான் வந்துட்டு இப்டி தெய்யி இப்டி ஃபுல் ஃபுல் கை வெச்சு தெய்யி இந்த மாரி கழுத்து அப்டி வெச்சி தெயின்னுலா நாங்க போய் சொல்லிட்டு வந்தோ
உம் செரி செரி என்ன இது சுடிதார் மாரி இருக் குடுத்தாங்களா
ஆமா ஆமா மெட்டீரியல்
உம்
உம்
நா நீங்க தெக்க குடுத்திக்கேன்னு சொன்ன ஒன்னயே அவுங்க அம்மா சாரீயா தேன் சொல்ட்டு இருந்தால அந்த மாரிதா தெக்க குடுத்துருக்கா அந்த மாரிதா குடுத்திருக்கீங்க
நேரா ஒரு பேண்ட் போடுவோம்ல அந்த மாரி தெக்க சொன்னோ
உம்
உம்
எப்ப குடுப்பாங்களாமா குடுத்துருவாங்களா
ஆ கொடுத்துருவாங்க அவுங்க வீட்டு பக்கத்துல கவுங்க தா
செரி அதுவாச்சும் கொஞ்சம் நல்ல வந்தா பரவால்ல
பரவாயில்ல இப்பத்திக்கு நம்ம தங்கச்சி வந்துட்டு ஆ நம்ம தங்கச்சி வந்து ட்டு அந்த டிரெஸ்ஸு வேணா அவ வேணா போட்டு பாக்குறேன்னு சொன்னா செரி அவளுக்கு புடிச்சா வச்சு ட்டும் அப்டின்னு விட்டுட்டோம்
உம்
உம் உம் யாருக்கொ அந்த அ மொட்ட அடிக்கிறாங்களாமா அன்னிக்கு சொன்னால்ல
யார் ஆமாமாம
கல் குத்துறாங்கன்னு அப்ப வேணா நான் போட்டுக்கறேன் அப்டின்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கா
செரி செரி
செரி இங்க சும்மாதானே இருக்கு அதுக்கு அங்கயாச்சு
உம்
ஆஹ் அதே இன்டரெஸ்ட் நம்ம ஃப்ரெண்டோட அக்கா வந்து வீடு எல போடுவாங்கல்ல
ஆமா
அவுங்க போட்டுருக்காங்க ஆமா அது காலையிலதான் அனுப் புன அவுங்களுக்கு உம் உம் கலர் வேற இந்த மயில் கழு கலரு ஆனா வந்துட்டு இதே ட்ரெஸ் தான்
உம் நல்லா இருக்கா உங்களோடது
நல்லாதான் இருக்கு இதே மாரிதான் இருக்குது
உம்
ஆனா இதுலயே இருந்திருக்குது நம்மதான் பாக்கலையேட்டு இருக்குது
ஹஙம் உஹ்
உஹம் எனக்கு அது ரொம்ப மோசங்கிற மாரில்லாம் தோணல ஆனா ஆயிரூவாய்க்கு இது இல்ல
அந்த இதுவும் குடிச்ச அந்த மெட்டீரியலும் ஒரு மாரி இல்லை ஏன்னா அந்த சொன்ன இல்ல அது ஒரு மாரி நிக்கவே நிக்காது அப்புறம் இன்னொன்னுன்னா த அ இது ஃபுல்லா இருக்கும் ஆஹ் அது அதுவும் எனக்கு ஒரு சம்பந்தமேனும் தேயலங்கிரியே போட்டு வச்சிருக்காங்க ஒன்னு இவன் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அவங்க கொஞ்சம் கீழே இறங்கி இருந்த மாதிரி இருந்துச்சு அப்ரோ இது இதுவு இருந்துச்சு அது நம்ம இது புடிச்சாலு உடம்புல்லா புடிச்சாலுமே கித இந்த முன்னாடில இருந்து வந்து வந்துட்டு எதுவுமே பன்ன முடியாது பின்னாடி கயர் கட்நாலு எதுவு பன்ன முடியாது அது அவளுக்கு அப்படிதா இருக்கு தோணுது ஏனா இந்த தோல் பின்னாடி ஃபுல்லா இருக்குன் பாத்த பாதி வரைக்கு இருக் அவ பேண்ட் போட்டாலு நல்லா இருக்காது அத்த பண்ட்டு நமக் ஃபுல்லா இருந்து உள்ள பண்ட போட்டு தேரியு தெரியிற மாரி பேண்ட போட்ட நல்லா இருக்காது அந்த மாரி
உம் உம் உஹம்
ஆனா நம்ம ஃபோன்ல பாத்ததுக்கு நேர்ல பாக்றதுக்கு நறைய இது இருக்கு ஃபோன்ல பார்த்தாவே அந்த மாதிரி மேட்டிறியல் மாரி தெரியு நேர்ல பாத்தா அப்படிதா இருக்கு
ஆனா கீழே இதுதா போட்ரு இந்த துணிதா வ போட்டிருந்துச்சு நா அப்பயே சொன்ன இந்த துணி தா வரு அப்படின்னு. ஆனா அதுவே நல்லா. இதா இருக்கும்ன்னு நினைச்ச
இன்னொன்னு என்னன்னா ம்ச் இப்போ அவ. கையெல்லா புடிச்சிட்டு. மந்த்லி அவளுக்கு வேண பிரிச்சு விடும்போது அந்த மெட்டீரியல் வந்து லேசா இருக்கனால இப்படி கிழிஞ்சாலு பிரிஞ்சிரும். பிரிச்செல்லா விடும்போது அப்படிதா இருக்குது.
அதுதா நம்ம தங்கச்சிக்கியோட சைஸ் தான. ஆன்னால அவ வேணா போட்டு ட்டு வேணுங்கிறப்ப வாங்கிக்கிறனு சொன்னா.
சேரி சேரி சேரி அவளுக் கரெக்டாருந்தா. .
அதுதா வீட்டுல சும்மாதானே இருக்கோ. உம் அவதா இந்தமாதிரியெல்லா போடுவால. உஹம். எங்க அப்பா வேற பாத்துட்டே இருக்காரு.
அப்படியா சேரி.
இது இரு
சேரி ஒரு அரை நிமிஷம் அதான் ஒரு ரெண்டு நிமிஷம்
பேசுறே அப்புறம் அப்புறம் உனக்கு கூப்புட்றே சரியா வேல கொஞ்சம் இருக்கு வேலயெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கூப் ப்பற்றேன்.
உம் எனக்கு இருக்கு நான் கூப்புடும் போது சொல்றேன் உனக்கு
சேரி கூப்புடு
உம் என்ன சாய்ந்திரம் இந்தமாரி அப்படியே எங்க அப்பாட்டலா பேசிட்டு சொல்றே இதான் இப்ப கேக்குறப்போ சொல்லி ந கிட்ட கூப்புட்
கேளு கேட்டா அனுப்புனாங்கன்னா எனக் கு அனுப்பு
உம் அனுப்புறேன் அது எப்டி இருக்கும்ன்னா மேல இருக்கு டாப் வந்துட்டு இந்த ப்ளூ கலரு. இல்ல கி ப்ளூ கலரு
ஆஹ்
கீழ அந்த இது பாவாட வந்துட்டு பிங்க்கு மாரி பிங்க் மாரி இருக்கும் அதுக்கு வந்துட்டு ஷாலும் வந்துட்டு ப்ளூ மாரி ப்ளூ
செரி செரி
உம்
இவங்களோட துணியெல்லாம் இவுங்க வீட்ல எடுத்து வக்கலையா இவங்களோடது
இருக்கு அவ அவளோடது வந்துட்டு இப்ப கல்யாணமாயி போம்போது நெறைய இந்த சேரி ச் முக்கியமான அவ போட்ற மாரிலா இருக்குல்ல கல்யாணத்துக் போனானா இந்த இந்த மாரி ட்ரெஸ்ஸ இதுக்கப்பறம் போட மாட்டான்னு சொல்ட்டு இங்கயே வச்சுட் போய்ட்டா
உம் அப்ப இந்த ஒரு ட்ரெஸ் தான் இருக்கா வேற ஏதாச்சும் ட்ரெஸ் இருந்தா வேணா எடுத்துக்கலா
இருக்குமான்னுே கே அவளே இல்லல்ல நான் கேட்டே நேத்து இந்த மாரி அவ என்ன சொல்றான்னா ஏதாச்சு ச் இந்த மாரி ஃபங்கஷனுக்கு நானே ஒண்ட்ட தான வாங்கி போட்டுட்ருக்கேன் அதுவே இந்த ட்ரெஸ்லாம் வாங்கி போட்டுருக்கா ஆனா இப்ப எனக்கு அதெல்லாமே எனக்கு சின்னதாயிருச்சு ச் ஆஹ் எனக்கு இப்ப ஹைட்டும் சின்னதாயிருச்சா போட்றதுக்கே
அதும் இல்லாம அந்த மாரியெல்லா பழசு மாரிலா இப்ப நம் போட்றது இல்ல
அஹ் போட்றது இல்லைல்ல மொதல்ல போட்ருந்த அந்த அஹ் ஃப்ராக் மார்லா போட்றதே இல்ல அதனால நைட்டு அங்க போணுமே இருட்டாருக்கு நாதா என்னக் கேட்டுட் ட்டு வருவ பாத்துட்டே நா சூப்பர் கிட்ட வா
சேரி சேரி
நாளைக்கே வீட்லயு ஒ ஒடம்ப்பா
வீட்ல தா
சேர்
அந்த ஒரு கம்பெனி ரெஜ் இது பண்லான் சொன்னோல்ல அந்த கம்பெனி கடசி நாள் எப்பன் பாத்து சொல்லு பண்றக்கு
அது தெரியலயே அது
இல்ல நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் டு வந்து கடசி நாள் இருக்கு அப்படின் போட் சொன்னா பெண்ணால் கொறச்சுந்தாருக் கொண்ணே வந்தாலு பாத்து சொல்லுங்கன்னு ஒனக்கு தா இத அனுப்பிருக்காங்கள்ல
சே அது எப்பவோ கிழிஞ்சு ஒரு மாஸ்த்துக்கு மேல சேர் அத அனுப்புங்ளே
செரி பாரு பாத்துட் சொல்லு உம் சேரி சினாக்த்ரா
உம் சேரி அப்ற அப்ற இருக்கறே
ஆஹ் சேரி
விலங்